ஹலோ
வணக்கம் தோழரே நல்லா இருக் கிங்களா
வணக் வணக்கோ வணக்கோ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்குறீங்க ஓ நல்லா இருக்குறீங்க நீ நல்லா இருக் ஓகே ஓகே
நல்லா இருக்கேங்க அ ஈவ்னிங் கே ஓ எதோ ஒரு தலைப்ப பத்தி பேசலாமா இப்போ
ஆ சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மேம்
கி நானே சொல்லனு ங்கள இந்த வாட்டி நீங்க எங்க போனீங்க இருக் ஆ கேக்குது உம் இந்தப் லீவ்ல எங்க போனீங்களா எங்ன எங்கனால போனீங்களா நீங்க
லீவ்ல இல்ல நா வேலக்கி வெளியூரெல்லா போயிட்டு வருவே சென்னை பெங்களூர் அந்த மாரி போயிட்டு ஒரு ஒரு வாரோ செஞ்சுட்டு வருவ பொன வாட்டி சென்னைக்கு போயிருந்தோ இது அந்த இ மறக்க முடியாதுன்னா அந்த ஊரே ஒரு ட்ரிப்பு மாரி இருந்துச்சுங்க
எது பெங்களூருங்களா ஆ சென்னை சென்னை ம்
சென்னைனா சென்னை அவுட்டர்தா பூந்தமல்லி கிட்ட
அம் உம் உம்
ஆ போயிருந்தோ வேலைக்கி செரி பஸ்ட் நாள் ரெண்டு பேருதா போனோ நாங்க ரெண்டு நானு ஒரு அண்ணாவு போயிட்டு அங்கருந்து ஒரு ரூம்ல அ அப்றோ பாத்தா அங்க பா பத்தா அவ் ரூமுல வந்து நாலு பேர் தா படுக்கலா
ஓ சேர் செரி
பாத்தீங்கன்னா ப பக்கத்து பக்கத்துல ரூம்ல எல்லா ஒன்னா இருக்காய்ங்க அவனுங்கூடவே இருக்க முடில எப்டி ரூம்னு ஒரு மாரி ஸ்மெல் வரூ அவனுங்கிட்ட
இ அஜ்ஜத ஆமா
சொல்றதுன்னா ஒரு மாரி வருங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெர்ல அந்த ஸ்மெல்லு அ இனி ஒன்ற வாரோ மேல இருக்கூ நீ வன்டு பெரிய மாங்கா தோல் ஓ எப்டி சொல்றோ ஒரு மூணு நாலு ஏக்கரா மாங்கா தோப்புங்க
அ பரவாலையே ம்
எல்லா பண்ணாரு நாங்க போனு எல்லா வந்து எப்டின்னா ஆக்டரு ஆக்டர்ஸு இந்த இதுக்கு இது ப பரவர
விளம்பரோ பண்
உங்க சிரு கூட போய் தென்றல் வடேன்னுருக்கிறாங்களே த இப்லா வாங்கிடுவறாங்க நாங்கலா சின்னின்னுகுறோ யாரேரோ வந்து மாங்கா வாங்கி போறாங்காயி அவரு வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லா வராங்க ஆமா ஆமா ஒரு மி ஒரு ஏதோ ஒரு மாங்கா சொன்னாங்க விமா பசந்தோ என்னவ் ஓ
ம் ரொம்ப நல்லா இருந்ததுங்ளா
கிலோ எர் நூற்ரூபானு சொல்றாங்க அவங்க இதுலேயே எர்நூற்ரூபான்றாங்க எங்கன்னா அந்த தோப் பில்லே எறநூறுபான்றா
தோப்புல அப்ப அவங்க வெளியில வந்தா நானூரூபா விக்குவாங்
ஆ ஆமா ஆமா நானூரூபா ஐநூரூபா நாங்க வந்து சும்மா எங்களுக்கு வந்து ஊருக்கு வரும்போது எல்லாருக்கு சும்மா எல்லாருக்கு எல்லாருக்கு ஒரு மூட்ட ஃபுல்லா மாங்கா குடுத்துட்டாங்க அங்கிலிருந்து பஸ்ல போட்டு ஏத்துன சொன்னா அந்த மாரி அவ ஒரு நெரா பேய் அங்க சம்மானத்துக் வந்து படையெட்டுருந்தாங்க
ஓ ஆஹ் புரியும் பு ப தெரியும் தெரியும் சந்தானொ
சொல்லியிருந்தாங்களா எதோ போட மாரி இருக்குது சந்தந்த் த்து அந்த படொ அங்க போய் அங்க சரி நாங்கள் ரூம்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்தே போயிட்டோ பசங்க கூடொ ஒரு
எப்டி ஒரே வகையையான மாங்கா இருந்ததுங்களா இல்ல வே பல ரகம் மாங் மாங்காய் உம்
வேறுபெங்களூர் நார்மலா வருமே கடேலுள்ள வீட்டு மாங்கா தித்திபாருக்கு உண்ம
ஆமா ஆமா ஆமா கிளிமுக்கு மாங்கா ம் ம் மல்ஹோவா
செ மல்ஹோவா செ செந்தூரோ ஏகப் வெ வெறைட்டி இருக்குதுங்க அவங்க வந்து மாங்காவே எப்டி ஏறுதுன்னு வறாங்கன்னா அவங்ககிட்டயே ஒரு இருபது பேர் வேல செனங்க
ஓ
மாங்கா வந்து போய் டிராக்டர்ல கொல்வுல்லி டிராக்டர்ல ஓடின்னு போய் அர்த்துனு வராங்க
உம் ம்
நீங்க பாத்ததே இல்ல ம் இது வரைக்கும் பாத்தது இல்ல ம் ம்
நம்ம எப்டி போய் கையில ஏத்துன்னு வருவோம் அவ எத்துன் வந்து ஒர் எட்த்ல சி போட்டு என்னோவோ மருந்த மருந் வராங்கன் அவ
ஆமா ஆமா ஆமா அது வந்து பா பத பண்ணுவாங்க பதப்
ஆமா ஆமா இங்க கெட்டு போவாம ருகற்துக்கா என்னனு தெரில பள்ளத்த மாறி பண்றதுக்காக அவுங்க எதோ பண்ணித் தராங்க பரல அவுங்க ரொம்போ நாங்க போனவரு வந்து ஏ ஃபிரண்டோட ஃப்ரண் டு ஏன் கூட பச்சவ ஒர் பையன்
உம் ஊம் அப்ப வந்து அந்த மாங்கால வந்து நறைய இது பண்ணுவாங்க ஊம் ஊம்
நறைய கடைங்களுக்கு பூந்தமலில்லருக்குற நெறய க கடைங்களுக்கு அவுங்க வேன்னா போலா நறைய வியாபாரிங்க ல்லாம் வாயின் போவாங்க அவ் போவாங்க அ அந்த ஊர்லர்சியே ஒரு மாறி இருக்கோ சொல்றா போன எடம் ஃபுல்லாவே கம்பெனிங்க தா ஃபுல்லாவே கம்ப் பனி கடைங்கள் வந்து சாப்பாட் வாங்றத்க்கே ஸ்கூட்டிய தன்டாங்க எப்டி ஒரு மூனு நாலு கிலோமீட்டர் போய் தா சாப்பாடு வாயிங் வரணும் டைமிங்க்கு போலயன்னா கால்யாய்டும் டைமிங்க்கு போலயன்னா கால்யாய்டும் அ எல்லா கம்பனிக் கட்டி வெச்ருவாங்க
உம் ஓ செர் செர் சேர் உம் ம் அது ஒரு கஷ்டோ சேரமோ உம் ஐயயோ அப்ப இந்த மாங்கால்லா சாப்ட்டு பசி அடங்கிப்பீங்ளோ
அனா அங்க வேற என்னாவது ரொம்போ தூரம் அப்ரோ என்ன மரம் அப்பறமா
அப்டிங்ளா ம் ஆமா ஆமா அந்த மர மதிய உணவு தான் நம்ம கொஞ்சம் சாப்பாடா சாப்புடுவோம் இல்லிங்ளா அரிசியா ஏன்னா காலையிலியும் டிஃபன் சாப் போ நை ட்டுன் டேஸ்ட் பண்ணி சாப்டுவோ அந்த மதியான தான் ஆமா ஆமா மதியானம் தான் கொஞ்சம் திருப்தியா கொஞ்சம் வய்த்துக்கு ஃபுல் ஃபில்லா இருக்கும் இல்லைங்ளா நிறைவா இருக்கும் ம் அப்பற அந்த மாங்கால வந்து எப்புடி நீங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்தீங்ளா எப்டி
எடுத்துட்டு வந்துட்டோம் ஊருக்கு எடுத்துட்டு வந்து நாலு பேர்னாங்க அப்பறமா ரெண்டு பேர் வந்தாங்க நாங்க ஃபஸ்ட் ரெண்டு பேர் போனோம் அதுக்கப்பறமா ரெண்டு பேரும் வந்தாங்க நாலு பேருக்கு அப்பறோம் ஒரு மோட் கொடுத்தாங்க ஊருக்கு வந்து அப்டியே பிரிச்சுக்கணும் ஒரு மாங்கா பாத்தீங்கன்னா அர கிலோ வரும் அந்த
ஓ நம்ம அம்மாங்கல்லாம் நல்லா ஊருகால்லாம் போட்டு வைக்குவாங்க இல்லைங்ளா அது நல்லாருக்கும்
அதுலாம் பழுக்காமே தித்திப்பா இருக்கணும்
ஓ ம்ஹும் அப்ப ரொம்ப அருமையா இருக்குல்ல ஆமா நீங்க சொல்லும் போதே நாக்குல எச்சு
சும்மா பசங்க நாங்களே அங்க போயிட்டு வேலை செய்றங்களா
ம்
என்னா ஏன்னா ஒரு நல்ல மாங்காவா சொல்ல
ம் ம்
சாப்ட்டா தேன் மாரி இருக்குனு அப்டின்னு சொல்வோ அவுங்க வந்து சொன்னாங்க அப்ப அந்த பேர் எல்லாம் கரெக்டா தெரியுல
ம் செரி செரி
அ எதோ சொன்னாங்க அப்பறமா மறுப்டியு அவங்க கேள்வி கேட்டு அப்புறோ பச்சையாவே அருத்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு வாட்டி சாப்டோ ரொம் போய் நீ அப்டே பழோ சாப்ட்ட மாரியேருக்கு ஆனா காயாருக்கு அந்த மாரி அது
கண்டிப்பா நீங்க வந்து போன எடத்துக்கு எ நாங்களு போகணுன்ற அப் போல அவ்வளவு ஒரு ஆச தூண்டி வுட்ருச்சு மாங்கா
சென்னையில தா இருந்த சென்னையில வந்து சவிதா காலேஜ் பூந்த மல்லி
ஓகே ஓகே செரி செரி செரி உ பரவால் நீங்க சொன்ன அந்த செர் செர் அது என்மோ இந்தி பேர் மாரி இருக்கீங்ளே
அது தெரிலெங்க எதோ ஊரு பேரு மாரி சொல் றாங்க அதெல்லா
ம் செர் செரி ஆமா மல்கோவாலா நம்பளுடைய தமிழ்
ஆமா ஆமா ஆனா தா எ க புரில இன்னாதது பேர் என்னங்க அது இது வரிக்கு நா சாப்ட்டதே இல்ல அங்கதா ப பஸ்ட் டைம் சாப்புற்றோ
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வந்து இப்ப இந்த மா மாங்காவோடைய அ சீசன் வரும்போதுதா அதெல்லாமே நம்ம வந்து சாப்ட்டு திருப்தியாக்கிணு அதுக்கப்புறோ இது இந்த வகை இல்லையா இந்த சுவையில கெடைக்
ஆமா
ஏன்ன ஆமா ஏன்னா அது மழை வந்துருச்சுன்னு வையுங்களே அந்தனுடைய அந்த டேஸ்ட்டே போயிடு அந்த சுவையே போயிடு ஒரு மா ரி பூச்சி அடிச்ச மாரி ஆய்
ஆனா அங்க மழ வந்தா கூட ஒன்னு ஆக மாட்டேன்து அவங்க வந்து எ ப்டின்னா மருந்து அடிச்சிட்றாங்க மரத்துக்கே மருந்து அடிக்கிறாங்க மழ வந்தா ஒன்னு ஆவாத மாரி
உம் உம்
நீங்க நீங்க அந்த மாரி அ அ நாங்களே எக்ஸ்பர்ட்டே பண்ணல சும்மா போனோ வேலைக்கு வேற எது எதோ கவர்மெண்ட் நாங்க போனது வந்து சென்னை நெறைய வேல செய்றது கவுர்மென்ட் கான்ட்ராக்டே தா ஃபுல்லா இந்த ஸ்கூல் கட்றது பால்வாடி கட்றது இந்த மாரி அந்த மாரி நெறைய கவர்மெண்ட் காண்ட்ராக்டர் அவரு பெரிய ஆள்
உம் உம் உம் உம்
போல இங்கயே நாங்களுக்கு நெறைய வேல க்கறதுனால
வேல இருக்குன்றதுனால சேர் சேர் சேர் சேரி நா அந்த மாரி எடத்துக்கெல்லா போனதில்ல ஓ ஒரு டைம்ல நா வந்து
கத்தா இருக்குது மேம்
ஆமா ஆமா ஒரு டைம் வந்து ஒரு து திருமணத்துக்கு போயிருந்தோ ஆந்திராக்கு போற வழில வந்து நெறையா அஹ் திராட்சை தோட்டம் பாத்தோ
ஆமா ஆந்திரால இருக்கு ஆமா
அ ஆந்திரால வந்து இந்த ட்ரெய்ன்ல போம்போது அந்த திராட்சை தோட்டத்த பாத்தொட்னே அப்பாடா இ ப்பவே இங்க நிருத்திருங் எறங்கி போய் பறிச்சிட்டு வந்துர்லா அந்த அழகுல அப்டி ஒரு கருப்பு கருப்பு திராட் ச பச்ச பச்சயா
எல்லா இது மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க அப்டியே இது மாதிரி த டென்ட் மாரி கட்டி
இருப்பாங்க ஆமா ஆமா அதுல வந்து அத தொங்குறது வந்து அந்த அப்டியே பலுத்து தொங்கு இல்லைங் லா அது தூரத்துல இருந்து ப போது அவ்ளோ ஒரு கண்ணுக்கு வந்து இனிமியா ன காட்சியா இருந்தது எப்படா அது கிடைக்கு அது ஒண்ணு கிடைச்சா சாப்ட்டா நல்லா இருக்கு அந்த மாரி தோணிருச்சு ஆனா அவ்ளோ ஒரு ஆனா அழகா இருந்தது அந்தது திராட்சைத் தோட்டத்த பாத் தாலே ஏ எனக்கு என்னன்னா அந்த இயற்க் க்கையில வந்து நம்ப அந்த எங்கனாச்சு ரொம்ப தூரம் தொலைவா போறோனு வைங்களே வெளியில வ ம் பஸ்ல இத க இந்த ஜன்னல் ஓரத்துல தா உட்காரன்னு உட்கார புடிக்கு அங்க உக்காந்துட்டா அந்த இயற்கைய ரசிச் ஸ்டே போலா அ அது ஏன்னா நம்புளுக்கு எதுலா கிடைக் க்கது இல்லைங்களா டெய்லி நம்ம ஒண்ணு பாக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ச ஆமா சந்தர்ப்பதத்த நம்ம பயன்படுத்திக் தண்வீங்களே கண்டிப்பா கண்டிப்பா
ஓகே
து நாங்க ஊட்டிய இருந்தா ஊட்டில தான் இருக்கோ ஃபர்ஸ்ட்டு இருந்தோ
ஊட்டில ஊட்டில நா ஊட்டி இது வரைக்கு போனதில்லயே
அப்டிங்களா ஊட்டி வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க ஆஹ் ஆஹ் உங்களுக்கு வந்து அடுத்த ஜ ஜம்மு காஷ்மீர்ன்னு சொல்லலா அவல நல்லா இருக்கு
இது ஏலகிரி ஏலகிரி எங்க வீட்டு பக்கத்துலதா இருக் ஏலகிரி ஹில்ஸ்
அப்டிங்களா செரி செரி செரி சரி உம் உம் உம் அதே மாரி அங்கயு நெறைய பூக்கள் நெறய காய்கறிகள் எல்லாமே வந்து பசுமயா இருக்கு
ஆமா
பாத்தீங்கன்னா இன்னுமு
நிண்டு அது அந்த இயற்கைய பா அரசியல்த்துயு ஒரு நல்லா
ஆமா அப்புறோ மலை மேல் இருந்து சில அருவிகளெல்லா கொட்டுங்ளா அதெல்லா பாக்க போவோ பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமயா இருக்கு கோ நீங்க ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டு பாத்துகிட்டே இருக்கலா அந்த மாரி இருக்கு என்னன்னா வளைவு வளைவா போவு எங்களுடைய வழி வந்து வளைவு வளைவா போகுங்களா அதனால ஒரு சிலருக்கு வந்து இந்த வாந்தி எடுக்கிறது அந்த மாரி தா இருக்கு ஆனா கார்ல போனீங்கன்னு வைங்க நிறுத்தி நிதானமா ரசி
பஸ்ல போனா வாந்தி வருமா
ஆமாம் ஆமாமா ஒரு சிலருக்கு அது ஒத்
ஆமா சில பேருக்கு ஒத்துக்காது நா எப்படி போனாலு எனக்கு ஒண்ணு ஆவாது பழக்கோ பழக்கோ என்னன்னா எனக்கு அந்த மாரி வந்தே இல்ல வாந்தி வந்ததே இல்ல
உம் ஆனா நெறய இயற்கை காட்சிகள் வந்து அந்த சைடு நெறயா இருக்கு பா பாத்துக்கிட்டு டே இருக்கலா அந்த ஆனா நா அந்த எடத்துல இருக்கன்றதுல நாங்க ரொம்ப பெருமைய பண்ற பெரும அடையற ஆஹ் ஊட்டி